ஹலோ எப்டி இருக்கிங்க
டி இருக்கிங்க
ஆ நல்லாருக்கே வேல முடிச்ட்டு வீட்டுக்கு வன்ட்டிங்ளா
ம் அதல்லா முடிஞ்சிருச்சு உங்குளுக்கு முடிஞ்சிருச்சா
ஆ எனக்கும் முடிஞ்ச்சு ஆ என்ன திருவிழாலா வந்துச்சு நீங்க போனிங்ளா ஊருக்கு திருவிழாக்கு
இல்ல இல்ல இந்த வருஷ வந்து திருவிழாக்கு நா போகல இங்க ஒர்க் இங்க வேலயே கொஞ்ச அதிகமா இருந்துச்சு அப்பனே புத்த ந்த எடத்துல அதனால என்னால போக முடில
அப்டிங்களா நீங்க எ நீங்க எ தா இருந்தாலு அந்த மாரி லீவ் போட்டு போயிடுவிங்களே ஏ போல நீங்க இந்த மாரி
ரண்டு வருஷ வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது கொஞ்ச கொஞ்ச வேலைகள் வந்து அதிகமா தெருஞ்ச்சு
ம் ம் ம்
அதுதா போக முடில
ஆ இல்ல நா இந்த வருச போயிருந்த நீங்க வர்ல அதா உங்கள பாத் நீங்க எப்பயுமே வருவேங்க இல்லையா அதனால நீங்க வர்லியேன்னு சொல்ட்டு பாத்த ஒரு வேள எ னுக்கு எ நாதா செரியா கவனிக்ல நெனச்சுதா உங்குளுக்கு ஃபோ பண்ண சேதி நீங்க வந்தீங்ளா இல்லையானே கேக்கலா அப்டின்ட்டு
சு வந்து வரவு வரவு முடில கிரகு வி விருச்சக இல்லையா
ஆ செரி செரிங்க ஏனா நீங்க எப் எப்யுமே வந்து திருவிழாவெல்லா தவிர்க்கவே மாட்டீங்லே எவ்ளோ வேல இருந்தாலோ அதெல்லா விட்டுட்டு அந்த வர்ஷத்துக்கு ஒரு நாள் தானே திருவிழா அப்டியு சொல்லிட்டு வந்துருவீங்க இல்லியா
என்னா பண்ண முடியும் நாளைக்கு எ தம் மறுவடியு எங்க வேல நம்ம பணி புரியிற வேண்டிய எடமு வந்து அந்த மாரி இருக்கு இந்த வருஷோ
ம் ஏ உங்குளுக்கு வேலலா ரொம்ப கடினமா போகுதுங்களா உங்குளு கேஸ்
சுமாரா போயிட்டுருக்கு அது இல்லாமோ வந்து டெய்லியு வந்து இத முடிச்சாவனு அத முடிச்சாவனு அப்டின்னு இது வந்து கட்டிதம் பீல்ட்டு கட்டினமா ஒர்க்கு கட்டித வேலல்லே
ஆ
ஏ வேலைய வந்து இந்தந்த இதுவுல முடிச்சாவணோ
ஓ இந்த நாட்கள் குள்ள முடிக்கணோ
ஆமா ஆமா அப்டின்னு ஒரு இது
ம்
அப்டியு முடிக்க மாட்டோ இருந்தாலு கொஞ்சமாது வந்து புடிச்சிர்வோ மத்த கேள்வி கேக்காத அளவுக்கு முடிச்சிருவோ வேலையே
செரி செரிய ஏனா வேலன் வந்துட்டா அவுங்க என்னா சொல்றாங்களோ அத நம்ம வந்து செய்யணு இல்லிங்ளா
ஆமா ஆமா எப்பிடி போயிட்டுருக்கு திருவிழா அங்க
ஆ திருவிழா நல்லா போச்சு எப்யு போலாதா உங்களுக்கு தெரியாதா நல்லாவே போச்சு நாங்கல்லா நெறையோ மகிழ்ச்சியா அ இருந்தோ செரி நீங்க வர்லியா வந்தீங்களானு எனக்கு தெரில அதுவு இல்லாம இ த வர்ஷோ நெறையோ கூட்டமா இருந்துச்சு எப்யுமே கூட்டமா இருக்கோ இந்த வர்ஷோ வந் த அதிகபட்ச கூட்டமா இருந்துச்சு அதனால வந்து எனக்கோ தெரில செரியா வந்து என்னால பாக்க முடில செரி உங்குளுக்கு வந்து
வெரு பச்ச கலர்ல கட்டிக்கினு அ அந்த மாரி வந்துருந்ச்சா நெறைய
ச்சி செரி உங்களுக்கு நா வந்து தொலைபேசி மூலமா அழைக்கலா நெனச்சே செரி அந்த கூட் டமா இருக்கோன்றனால நா தொலைபேசி எல்லாமே வீட்லே வெச்சுட்டு போயிட்டே அதனால உங்கள வந் து என்னால அழைக்க முடியில சேரி அதுனால தா நீங்க இப்பதா நானு ஊருக்கூ வீட்டுக்கு வந்த சேரி அதுக்குதா உங்களுக்கு பண்ண
கோயிலுக்கு
ஆ ஆமா எல்லாரும் போயிருந்தோ நாங்க குடும்பமா போ குடும்பமா போய்ருந்தோ சேரி நீங்களா எப்மே குடும்பமா வருவீங்கல்லையா அதுனால யாரையுமே என்னால பாக்க முடில அதிகப்பட் சொ ஜனமா இருந்தத்னாலே ஆ அவ்ங்க எப் ப்போ வந்தாங்கன்
ஆ ஆ தந்தைய என்னோட அம்மாவு வந்து அங்க இருக்குறவங்க எல்லோ என்னோட உறவினர்கள்லா வந்துட்தா இருந்தாங்க என்னால மட்டு வர முடி யில வழக்கம் போலதா அங்க்யே சாப்பாடெல்லா எல்லாமே செஞ்சு செஞ்சுட்டு இருக் ஆ அப்டின் சொல்லிட்டு எனக்கு தொலைபேசி மூல்யமா சொல்லிட்ருந்தாங்க என்னா சொல்லு தொலைபேசி மூல்யமா வந்து நமக்காக வந்து என்னா அங்கிருந்து என்னா பண்றாங்க அப்டின் சொல்லி ஒரு ஒரு ஒர்த்து ஒத்தரா அ தொலைபே சி மூல்யமா எந்த பொங்கத்துல ஒக்காந்து பேசியிட்ருந்தந்தாங்க
ம் சேரிங்க நம்ப்ளு வர்ஷ் ஷத்ல ஒரு நாள் தான பாக்கறோ அதுனாலதா சேரி சொல்ட்டு உங்கள பாக்கலா அப்டின் நெனச்ச இங்க எனக் கு தெ நா வந்து அம்மா அப்பாவ கூட பாக்கவே இல்ல எப்பைமே எல்லா ரியு பா ப்ப ஒரு வேல எ தாவ்து வேலைனால யாருமே வரலியோ அப்டின்னு ஒரு பக்கொ யோஷ்ச்ச ஆனா நீங்க வந்து யாருமே வராம இருக்க மாட்டீங்க இல்லையா வர்ஷா வர்ஷொ எது நடந்தாலு வந்துருவீங்களே அப்டின்னு ஒரு எண்ணொ இருந்துச்சி அதுனாலதா சேரி என்ன ஏது அப்டி கேக்கலா அப்டின்ட்டுதா உங்களுக்கு பண்ண
ம் அங்க தரிசொ வீட்ல சொல்லிட்டு இருந்தாங்க தரிசனம் பாக்கவே ரொம்ப நேரம் ஆயிச்சி ஒரு நாலு மண் நேரொ ஐந்து மண்ணேரொ வந்து அது வரிசைல வந்துட்டு பாத் துட்டு போறத்துக்கு லே ரொம்ப நேரொ ஆயி ச்சி அப்டின் சொல்லியிருந்தாங்க நீங்க சீக்கிரமா
ஹா ஆமா நாங்க விடிய காலைல போய்ட்டோ விடிய காலயே போய் ட்டு எங்களுக்கு பொங்கல் வைக்கிற அந்த வேலல்லா எதுவு இல்ல நாங்க கோயிலுக்குன் மட்டுந்தா வருவோ பாட்டி மட்டுந்தா பொங்கல் வப்பாங்க ஆ பாட்டி எப்டியா இருந்தாலு நா கோயிலுக்குள்ள வரல அப்டின் சொல்லிட்டாங்க பாட்டி தாத்தா அதனால நாங்க வரைக்கு சீக்கிரமா போய்ட்டு சாமிய பாத்துட் வந்துட்டோ அதனால அப்ப வந்து அந்தளவுக்கு ஜன இல்ல அ நாங்க வீடியகாலயே போனதுனால ஏன்னா விடியல் காலையில க்கே தெரியு இல்லிங்களா எல்லாரு மொதோ பொங்கல்லா வச்சுட்டு தா அப்புற சாமி பாக்க வருவாங்கன்ட்டு நாங்க முந்தியே சாமி பாக்க போய்ட்டு வன் அதனால எ க்கு அந்தளவுக்கு தெரில
ம் ஆனா நீங்க போகும் போதே வந்து ரொம்ப கூட்டமாதா இருந்திருக்காமே
அதுதா கூட்டமாதா இருந்துச்சு அதுதா நா சொன்னே இப்ப வந்து நம்ப கூட்டமா இருக்குன்னா எல்லா மொத வந்து பொங்கல் தான வப்பாங்க சாமியு வந்துல பாக்க மாட்டாங்க இல்லைங்களா ஆ அதனாலே நாங்க வந்து அண்ண
ஃபுல்லா லாரி லாரியாதா வந்திருக்கா லாரி அந்த மாரிதா வந்திருக்கா
ஆமா ஆமா சாப்பாடு எல்லா வந்
இருக்கோ அப்புற போக போக தா பைக் எல்லாமே அதிகமாகு
ம் ஆமா எல்லாருமே வந்து அந்த மாரிதா வந்தாங்க இரு சக்கர வா ணங்கலா கூட அதிகமாதா வந்துச்சு அத நா வந்து சொன்னே இல்லலிங்களா நம்மளுக்கு வழக்கத்த விட எப்பியுமே கூட்ட இருக்கு ஆனா இந்த தடவ ரொம்ப கூட்டமா இருந்து ச்சு வழக்கத்த விட நெறைய ஏன்னா நெறைய பிரிந்த வேண்டுதல் அப்டி வேண்டுதல்லா நெறைவேறிச்சு சொல்லிட்டு நெறைய பேர் வந்துருந்தாங்க
எப்டி சாமி பாத் த்துட்டு உடனே கெளம்பி பாத்திங்களா வழக்க போல வந்து அங்கே இருந்து சாப்பாடு எல்லா செஞ்சு சாப்டுட்டு அதுக்கப்பறோ போகலாமே நா வீட்டுக்கு
ஆ ஆமா நாங்க வந்து சாமி பாத்துட்டு வரத்துக்குள்ள பாட்டி தாத்தா வந்து பொங்கல் வெச்சுட்டு நம்ம அங்க மர தாண்டி படைப்போ இல்லைங்களா அங்கேயே படச்சு வச்சுட்டு இருந்தாங்க வெறு இனிப்பு பொங்கல் மட்டு சக்கர பொங்கல் மட்டுதா செஞ்சோ அசைவோலா எதுவு செய்யலே அதனால சக்கர பொங்கல் மட்டு சாப்புட்டு அதுக்கப்புறோ கோயில்ல பிரசாதோ வேற கொடுத்தாங்க அதெல்லா சாப்புட் டு நானு எ தங்கச்சியு கொஞ்ச நேரோ கட வீதியெல்லா சு த்திட் இருந்தோ ஏனா நம்ம திருவிழாக்கு போறதே கட வீதி எல்லா சுத்த தானே அனால கட வீ தி எல்லா சுத்திட் இருந்தோ எங்க சித்தி பசங்க சித்தப்பா பசங்க எல்லா வேற வந்துருந்தாங்க எல்லாரு சேந்து நாங்க ஒரு பத்து பேர் சின்ன பசங்களே இருந்தோ நாங்க எல்லாரு ஆம் ஒரே அமக்கல பண்ணிட்டு எல்லா வால்தன பண்ணிட்டு போய் கடவீதி எல்லா சுத்திட்டு நெறைய பொருள் எல்லா வாங்கிட்டு வந்துட்டோ
இந்த டைம் நாங்களு வந்து அசைவோ செய்யல பொங்கல் வெச்சுட்டு
ம்
ஆ வெளியே இருந்து வாங்கிட்டோ அசைவோ எப்போமே நாங் சாமிக்காக ஒன் வாங்கி இந்த வருஷோ அது இல்ல வெளிய இருந்து வா வந்து பொங்கல் மட்டு வெச்சிட்டு வழக்கம் போல அசைவோ செஞ்சு அப்பிடியே வந்து சாப்ட்டோ சாப்ட்டாங்க சொல்லிட்டுருந்தாங்க
ஓ அப்டிங்களா செரி சேரிங்க நாங்க எப்பயுமே வந்து அசைவோ செய்யறதில்ல எப்பயூ சக்கர பொங்கல் மட்டு வெச்சு சாமிக்கு படச்சுட்டு வந்துருவோ அதனால அந்த மாரி வச்சு அப்புறோ கடவீதி எல்லா மட்டு சுத் த்திட்டு வந்துருவோ அதுவு தாத்தா பாட்டி தா பொங்கல்லா வெப் ப்பாங்க பாட்டி தா
ன்ச்சு கட வெளியில எல்லாப் பொருளு கெடச்சுட்டா
ஆ ஆமா இந்த வரு ஷோ வேற நெறைய பொருள்லா வெச்சிருந்தாங்க
அந்த மாரி இதல்லா கெடச்சிச்சா பொருளு
ஆ ஆமா இந்த வருஷ நெறையா வந் து இருந்துச்சி நம்ம அந்த பொருட்காட்சிலா போகும்போது ஒரு அப்பளல்லா விப்பாங்க இல்லைங்களா புதுசா அதெல்லா கூட போட்டிருந்தாங்க ஆ எல்லாமே தா நல்லா சாப்ட்டோ அதுக்கப்ற நம்ம வெயிலுக்கு வேற மோரெல்லா குடுத்துட்ருந்தாங்க இலவசமா
ம் இந்தத் திருவிழானா நம்ப எல்லாமே கெடைச்சிரு ஆன காலலே வேற போயிருக்கிங்க சொல்லவே தேவல வழில வழில போகேல மோரு கூழு அப்படில்லா குடுத்துட்டு இருப்பாங்க
சாப்ட்ட ஆனா கூழ் மட்டு எனக்கு கெடைக்கல மோரு அதெல்லா குடிச்சே மத்தபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு
ஆ
சேரிங்க அதா நீங்க வர்லியே என்னாச்சோ அப்பிடின்னு கேக்கப் பண்ண சேரி நீங்க பாருங்க இதோ அப்பா கூப்பறாங்க நா போற
ஆ செர்